சகோதரி மதிய வணக்கம்
மதிய வணக்கம் நல்லார்க்கீங்களா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா வீட் எல்லாரு நல்லாருக்காங்களா
ரு நல்லாருக்கோ தோழி
சாப்டீங்ளா
ஆஹ் காலைல உணவு சாப்ட்டாச்சு தோழி மதியோ இனிமேல் தான்
சேரிங்க சேரிங்க
நீங்க சாப்டிங்களா தோழி
ஆ நானு காலையில சாப்டேங்க மதியத்துக்கு இனிமேல் தாங்க சாப்டணு
சரிங்க தோழி சரிங்க
காலையில என்னங்க சமைச்சீங்க
இன்னைக்கி காலையில வந்து சேமியா சமைச்சே தோழி மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் மீன் வருவலும் சமைத்
சேரி சேரிங்க சகோதரி
இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி நம்ம பேசுவோங்க தோழி
ஆ இன்னைக்கு என்ன தலைப்புன்னு இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு பொதுவான தலைப்ப பத்தி பேசுவோம் நம்ம அப்டியே நம்ம சேர்ந்து பேசிக்கலா உரையாடிக்கலாம்
நிச்சயமா தோழி நிச்சயமா நீங்க பயணத்தின் போது ஆ அதிகமா சொந்த வாகனங்கள் வந்து பயன்படுத்துவீங்களா இல்ல பேருந்து அந்த மாதிரி வாகனங்கள் வந்து அதிகோ விரும்பி ப்ரயாணிப்பீங்களா
நா வந்து ஆ கண்டிப்பா பேசலாம் சகோதரி
சொல்லுங்க தோழி
ஆ நா வந்துட்டு பொதுவா வந்துட்டு அதிகமா நா வந்து பஸ்லதா வந்து அதிகமா நா பயணம் செஞ்சிருக்கே சகோதரி நா வந்துட்டு இப்ப பக்கத்து ஊர் இப்ப வந்து இப்ப நம்ம ஊரு இப்ப வந்து இது வந்து ஒரு மணி நேரம் டிராவலு அந்த மாரி ஒரு அர மணி நேரத்துல நம்ம போற மாரி ஊரா இருந்துச்சு நம்ம இத நா வந்து பைக்ல நா போவே சகோதரி
சரிங்க தோழி.
ஆ மீதி வந்து ரொம்ப லாங் டிராவல், ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மாரி நா வந்து பஸ்ஸு, ட்ரெயின்னு அந்த மாரிதா சகோதரி போயிருக்கே நானு முக்கியமா இப்ப, இப்ப எனக் வந்து கைக்கொழந்த இருக்கனால இப்ப கோவிலுக்கு போனு இது வந்து கொலதெய்வோ கொயிலுக்கு போனு அப்டிங்கற பட்சத்துல மட்டு்தா கார் ஒன்னு வாங்கி பேசி நாங்க போயிருக்கோ அவ்ளோதா சகோதரி நானு
சரிங்க தோழி சரிங்க மிக்க மகிழ்ச்சி. நாங்களு அந்த மாரிதா தோழி, நாங்க நீண்ட தூர பயணம் வந்து அது அதிகமா வந்து ரயில் ப்ரயாணந்தா வந்துட்டு விரும்புவோ. ஏ அப்டின்னா அது வந்து நம்ம க்கு ஆப் பாதுகாப்பாவு இருக்கும், நமக்கு பயணக் கலைப்பு வந்து நிச்சியமா நமக்கு பெருசா தெரியாது. எங்க ஊரு வந்து கொஞ்சோம் ஆ வீடு வந்து கொஞ்சம் ஊரத்தி ஊரனுடைய அ கொஞ்சோ ஓரம் உள்ளு-உள்ளுக்குள்ள இருக்குனு சொல்லி சொல்லுவாங்க அதனால ஆ பேருந்து வசதிகள் வந்து ஆ இரண்டு மூன்று அ மினி பஸ் மட்டுந்தா வரு தோழி. அ மெயின்ல வந்து எல்லா பஸ்ஸுமே வரும் ஆனா உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்து உள்ள வரு னு அதனால நாங்க அதிகபட்சமா இருசக்கர வாகனங்கள் வந்து எல்லோருமே வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் அதனால இருசக்கர வாகனங்கள்ல வந்து போயிட்டு பேருந்து நிறுத்தத்துல போட்டுட்டு அங்கருந்து பேருந்துல போயிருவோ அத விட ரயில் பயணம் வந்து பக்கத்துல அப்டிங்கறனால முடிஞ்ச வரக்கி வந்து ரயில் பிரயாணம் வந்துட்டு போவோம் தோழி ஏதாவது உடம்பு உடல்நிலை ச சரி இல்ல மாமனார் மாமியார் அந்த மாதிரி எதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல மட்டும் கார்ல வந்துட்டு பிரயாணம் பண்ண பண்றது வந்து உண்டு தோழி
சேரிங்க சகோதரி ஆமா நாங்க இருக்குற எடத்துலே வந்துட்டு இங்க நாங்க வந்து கொஞ்சொ உள்ளதா சகோதரி இருக்கு பட் இங்க வந்து தொடர்ந்து வந்து இங்க நமக் வந்து பேருந்து வசதில நமக் கதிகொ இருக்கு சகோதரி இருந்தாலு வந்துட்டு நம்ப வந்துட்டு நம்ப வந்துட்டு ஒரு பத்து நிம்ஷொ ட்ராவல்ல போற பயணத்த வந்துட்டு அவுங்க அரமண்நேரொ ஆக்கிருவாங்களா பஸ்ஸு நாங்க வந், நா- நாங்க வந்து பேருந்து நிறுத்தத்துல போய் நம்ம நின்னோம்னா பஸ்ஸு வரத்துக்கு பஸ்ஸு வருதா வருதான் பாப்போ ஆனா பஸ்ஸு வரவே வராது சகோதரி, நம்ம சும்மா போய் அந்த எடத்துல நிப்போ அந்த எடத் அப்பதா வந்து பத்து பஸ்ஸு போயிக்கிட்டே இருக்கு, நம்ப ஒரு தேவைக்காக நம்ம வந்து பஸ்ஸு ஏர்லான் நம்ம போகும் போது பஸ்ஸே வராது சகோதரி, அதனால நாங்க அடிக்கடி நாங்க வந்து நாங்க வந்து வண்டிய நாங்க உபயோகப்படுத்தி நாங்க இந்த மாரி பயணொ செஞ்சிப்போ சகோதரி நாங்க.
நிச்சயமா தோழி நிச்சயமா அ நீங்க சமீபத்துல மேற் கொண்ட ரயில் பயணம் பற்றி சொல்லுங்க
நா வந்து சமீபத்துல போன ரயில் பயணனா நா வந்து எங்க அம்மா வீட்டுக்குதா அடிக்கடி நா போவ சகோதரி ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்து பேருந்துல போணும்னா ஒரு மூண் நாலு பேருந்து மாற்ணு சகோதரி நம்ப வந்து கைக்குழந்தய வச்சிருக்க டைம்ல வந்து டு அது நமக்கு வந்து ஒத்து வர மாட்டிகிது சகோதரி பகல் நேரொ அப்டின்னா வந்துட்டு ஸ் ஒன்னு ரெண்டு ரூட் பஸ்ஸு இந்த மாரி ப ரூட் பஸ்ஸாருந்துச்சுன்னா நாங்க அதுல போய்ருவோ சகோதரி அந்த பஸ்ஸு இல்ல அப்டிங்கிற பட்சத்துல வந்துட்டு நாங்க ரயில்லதா நாங்க போவோ நாங்க
நிச்சயமா தோழி நி ச்சயமா அதே தா நாங்களு ப பண்ணுவோ ஏனா தாய் தந்தையர் ஆ என்னுடைய குட உடன் பிறந்த அக்கா தங்கை எல்லோருமே இங்கருந்து சற்று எழுவது ம் இருந்து எண்பது கிலோ மீட்டர் தொலைவுல இருக்கக் கூடிய ஊர்கள்லதா வசிக் க்கிறாங்க
உங்களுக்காவ்து எம்பது கிலோமீட்டர் சகோதரி எனக்கு வந்துட்டு எரனூருக்கு மேல இருக்கு சகோதரி கிலோமீட்ரு
ஓ சரிங்க தோழி அதனால வந்து பேருந்து வந்து நிச்சயமா அதுக்கே வந்து அ தொடர் பேருந்து கிடையாது ஆ சில சமயங் லதா தொடர்பு இருந்து கிடைக்கு அப்டி இல்ல அப்டின்னா குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பேருந்துகள் வந்து மாத்திதா போற மாரி இருக் க்கு அந்த மூன்று வந்து நான்கு மணி நேரம் ஆயிரும் தோழி அதனால என்ன பண்ணுவோ அப்டின்னா ஆஹ ரயில் பயணத்தை தான் வந்து விரும்புவோம் அது வந்து சுமார் ஒரு இரண்டு மணி நேர இதுல வந்து அங்கு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க தோழி
சரிங்க சகோதரி ஆமா சகோதரி நம்ம வந்து நம்ம வந்து ரயில்ல நம்ம போனோம்னா வந்து நமக்கு வந்து அலுப்பு தெரியாது நம்ம வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியே நமக்கு வந்து உணர்வு வரும் நம்ம வந்து அங்கேயே நமக்கு வந்து நம்ம பாத்ரூம் போறது எல்லாமே நம்ம வந்து நம்ம அங்கயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வந்து பேருந்துல போனம்னா வந்துட்டு ரெண்டு மூணு பேருந்து இறங்கி நம்ம ஏறணும்னா நமக்கு அதுவே நமக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப நமக்கு வந்து டயட் ஆயிருமல்ல நமக்கு வந்து எ எப்படா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம படுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் நமக்கு போறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகுது சகோதரி
நிச்சயம்மா தோழி நிச்சயமா அதுவும் பா விட நம்ம பேருந்து பயணத்தை விட ரயில் பயணத்துல தான் வந்து நமக்கு பாதுகாப்பும் அதிகம் ஆஹ் பயணச்சீட்டும் வந்து நமக்கு பேருந்து ரயில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சில பேருந்து சில டைனே அஹ் ரயில் பயணங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம அதிக அளவுல பிரயாணம் பண்றோம் அப்படின்னா நமக்கு மாதாந்திர பாஸ் கூட நம்ம ரயில் நிலையங்களில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ, பேருந்து காட்டிலும் ரயில் நிலையங்கள்ல வந்து கொஞ்சம் அதிக சவுரியங்கள் இருக்கிறத வந்து நம்மனாலே நிச்சயமா உணர முடியுது
சரி சகோதரி எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நீங்க சொல்லும்போது வருது இப்ப நீங்க மா மாதந்திர பாஸ் நீங்க எடுத்துக்கலாம் சொல்றீங்கலே மாசத்துக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க நீங்க சொல்றீங்களே அது வந்து நம்ப அது அது மூலியமா நம்ம மூலியமா நம்ப கேட்டு வந்து பதிவு பண்ணும் போது நமக்கு வந்து அம்மவு கட் கட்டணம் வந்து நமக்கு கம்மியா இருக்குங்களா இல்ல ஒரே மாதிரிதான் கட்டணம் இருக்குங்களா
இல்ல தோழி அது வந்து கம்மியாதான் இருக்கும் இப்ப நம்ம உதாரணத்துக்கே எங்க ஊர்ல இருந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டரு நம்ம போறோம் அப்படின்னா ஆஹ் சில ரயில் தொகைகள் வந்து பதினைந்து ரூபாய் அப்படி இருக்கும் ஆனா மத ஆஹ தொடர எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையம் ரயில் தொடர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்து ஐந்து ரூபா அந்த மாதிரி இருக்கும் தோழி ஒரே ஊர் தான் பட் நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ல போனா பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து முப்பத்தி ஐந்து ரூபாயுனு பயண கட்டணம் வந்து மாறும் படும் தோழி ஆனா அதுவே நம்ம மாதாந் இது வந்து எடுத்துட்டோ அப்படின்னா குறைஞ்சது இருநூற்றி எ எண்பதுல இருந்து முன்னூத்தி இருபதுக்குள்ள முடிஞ்சிடும் தோழி நம்ம வந்து ஒரு மாத காலதிட்டத்துக்கு அந்த ஆஹ் தொடர்பாஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலா அது நிச்சயமா நமக்கு வந்து இதே நம்மளுடைய செலவுகள்ல வந்து பாதி வந்து குறைக்கு நிச்சயமா குறைக்கும் தோழி
சேரிங்க சகோதரி இப்ப வந்து இப்ப நீங்க மாதாந்திர பாஸ நீங்க எடுக்க சொல்றீங்கள்ல அது வந்து நீங்க மாச ஃபுல்லா வந்து கண்டிப்பா டிராவல் பண்ணனும்ங்களா இப்ப நம்மளால வந்து இப்ப மாதாந்திர பாஸ் நம்ம இந்த மாசத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்மளால டிரரெயின்ல வந்து பயணிக்கமுடில்ல நம்ம இந்த மாசம் ஃபுல்லா நம்ம ட்ரெயின்ல போகலேன்னா அந்த பாஸ் வந்து அப்படியே வச்சிருப்பாங்க இல்ல அந்த பாஸ் வந்து நீக்கிருவாங்கலா நம்மகிட்ட இருந்து
இல்லே தோழி அது வந்து எப்ப நம்ம பயன்படுத்தலானா குறைந்தது பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் அந்த மாதத்துல நம்ம பிரயாணம் பண்ணுவோம்னா மட்டும் தான் அது வந்து நமக்கு லாபகரமா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா நம்மத்த சீட்டு வீடு இருக்கிற காலத்துல இருந்து முப்பது நாட்குள்ள அது வந்து கால வ கா இதாயிரும் நமக்கு வந்து செல்லுபடி ஆகாம போயிரும் அதுனால குறைந்தது பதினைந்து நாட்களோ இருபது நாட்களோ அல்லது முப்பது நாட்களுமே வேலை நிமித்தமா நம்ம வந்து போறதா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து பாஸ் வந்து எடுத்துக்கலாம் தோழி அது வந்து நமக்கு லாபமா இருக்கு ஓர் இரண்டு நாட்கள் தான் நம்ம போவோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நஷ் அது தா அந்த சூழ்நிலைல நம்ம வந்து எடுக்க
சகோதரி நீங்க சொல் ஆ நீங்க சொல்றத பாக்கும் போது வந்துட்டு இது வந்து நம்ம எப்பயாவது வந்து போறவங்களுக்கு இது வந்து உபயோகப்படுமானு தெரில ஆனா ஆனா தினமும் வந்து வேலைக்கு வந்து ந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதவங்க இந்த மாரி வந்துட்டு ட்ரெயின் நம்ம வந்து ரயில தான் உபயோகப்படுத்துறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சகோதரி
நிச்சயமா தோழி ஆஹ் இன்னொன்னு
ஒரு தகவல் வந்து இப்ப தெரிஞ்சிருக்கு எனக்கு இதுவரைக்கும் இந்த தகவல் வந்து தெரில சகோதரி எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு இது வந்து உபயோகப்படுறவங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக இந்த செய்தியை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அவங்களுக்கு
நிச்சயமா தோழி தோழி திடீர்னு ஏதோ ஒரு ஒளி வந்து அதிகமா கேக்குது உங்க பக்கத்துல இருந்து
ஆஹ் இது வந்து நியர்பை பக்கத்து வீட்ல வந்து கொஞ்ச சௌன்ட் இல்ல அதா தகவதி இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் இல்ல தெளிவாத கேட்டுட்டு இருந்தது தோழி பட் நீங்க பேசும்போது மட்டும் ஏதோ ஒரு ஒளி வந்து கூடவே என் து அதிகமா கேக்ற மாதிரி இருக்கு தோழி அது வந்து கைபேசி கீழ இருந்து தா வருது தோழி அருகிலருந்து அது வர்ல
ஓ அது அது வந்து மெஸ்ஸேஜ் செய்திக்கு மெஸ்ஸேஜ் வரனால இது சத்தங்கீது வந்திருக்கோ சகோதரி தெரிய உங்களுக்கு
இல்ல தோழி ஒரு மாதிரி கரகரன்ன அப்டின்னு ஒரு ஒளி வந்து கேட்டுகிது இப்ப கொஞ்ச கம்மியா இருக்கு தோழி ஆஹ் ஆஹ் இப்ப கொஞ்சோ கொறஞ்சுருக்கு தோழி அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கனா ன்னா நம்ம வந்து எப்பாதுதா போறோ ஆனா அதுல கூட நமக்கு வந்து லாபகரமா பயணச்சீட்டு எடுத்துக்கணு அப்டினா ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு செல்லுபடி ஆக கூடிய ரயில் பயணசீட்டும் வந்து இருக்கு தோழி அது வந்து நம்ம ந ஆ பணம் கட்டி எடுத்து வச்சுகிட்டோ அப்டின்னா வருடத்துகு பத்துஹ நம்ம வருடதுக்கு தொடர்ந்து பிரயாணம் பண்ணா எவ்ளோ செலவாகு அத விட நமக்கு அதுல வந்து குறைவாதா ஆகும் இரண்டியும் நம்ம ஒப்பிட்டு பாத்து தேவைப்பட்டம்னா அந்த வருட பயணசீட்டு வந்து எடுதிக்கிட்டோ அப்டின்னா அஹ் எங்க ஊர்ல இருந்து போறதுக்கு வந்து குறைந்தது ஒரு ஆயிரம் ரூபாய்குள்ளதா இருக்கு ஆஹ் அது வந்து எடுத்துகிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு எத்தனை முறை வேண்டும் வானாலும் அத வந்து தேவைபடும் போது நம்ம வந் நிச்சயமா வந்துட்டு பயன்படுதிட் க்லாம் தோழி அந்த மாதிரி ஒரு வாய்பும் அதுல இருக்கு அதே மாதிரி நம்ம இரண்டு ஊர்கள் மாத்தி பிரயாணம் பண்றோ அப்டின்னா ஆஹ் அந்த எடத்துக்கு போயி மறுடியும் மயண மறுடியும் பயணசீட்டு வாங்கும் போது நமக்கு அதிக தொகையாகு நம்ம எந்த எடத்துல ஏற்ரமோ அந்த எடத்துலயே இரண்டு மூன்று தொடர் வண்டிக்கி சேர்த்தி நம்ம ஒரே எடத்துல வந்து ஆஹ் டிக்கெட்டு வந்து எடுத்துக்லாம் தோழி அந்த மாதிரி போகும் பட்சத்தில் நிச்சியம் நமக்கு லாபகரம் மாதுருக்கும் நெறய தகவல்கள பகிர்ந்துகிட்டோம் தொடர்ந்து அடுத்ததுல பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்
நன்றிங்க சகோதரி நன்றி